ஆ ரொம்பவே நல்லரே நீங்க எப்டி இருக்கீங்க
சொல்லி சாப்பால்லா ஆயிடுச்சுங்களா
ஆ சாப்பாடு ஆயிட்டு நா இப்ப கேள்விப்பட்டே நீங்க வந்துட்டு சமூக வலைதளங்கல வந்துட்டு ஆடைகல்லாம விற்பனை செய்றீங்கன்னு அது எப்டி அத நீங்க கத்துக்கிட்டீங்களா இல்ல நீங்களா சொந்தமா கட வச்சிருக்கிறனால விற்பனை பண்றீங்களா
சொல்லுங்க தோழி
நீங்க சவுண்டு உங்க பின்னடி நீ தொலைக்க பேசி வாலியமா குறைச்ச
ஏ வாலிம எது அது தெரியுமா சொல்லிருக்கு
ஆ சொல்லுங்க தொழி உங்களோட நீங்க வந்து சமூக ஆன்லைன்ல வந்துட்டு சேரீ எல்லா விக்கிறதா கேள்விப்பட்டே
ஆமா தோழி ஆமா தோழி
அது எப்டி நீங்க கத்
ஆ இப்போ வந்து அது அதுதா கத்துக்கிட்டது அப்டின்றத விட எனக்கு தெரிஞ்ச தோழி ஒருத்தவங்க இந்த மாரி வியாபார பண்ணாங்க சோ அவங்க எப்டி பண்றாங்க அப்டின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் ரெடி பண்ணி பண்ணி பாக்கலா அப்டின்னு சொல்லி நா ஆரம்பிச்சே தோழி
நீங்க உங்க டிவி வால்யூம கம்மி பண்ணிக்கிறீங்களா டிவி சத்தமா இருக்கு சொல்லுங்க தோழி உங்களுடைய தொலைக் தொலைக்காட்சியோ ஏதோ ஒரு சத்தம் கேக்குற மாரி இருக்கு அதனாலதா சொன்னே ஆ சொல்லுங்க தோழி நீங்க மொதல எப்டி ஆரம்பிச்சீங்க
அ அதாவது தோழி நா ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க எப்டி விக்கிறாங்க என்னன்னு பாத்தே அவங்கள்ட கொஞ்ச கொஞ்ச கொஞ்ச அட்வைஸ் அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டே விவரங்களை பத்தி அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கிட்டே எங்க எடுக்கறாங்க அப்டின்றமிரல்லா தெரிஞ்சுக்கிட்டே அதுக்கப்பற நான அது வந்து கொஞ்ச எடுத்து ஒரு ஐயாயிரத்துக்கு ஒரு பத்தாயிர வரைக்கு நா வந்து முதல் போட்டே முதல இதாதா ந பண்ணுனே
ஓ சரிங்க இப்ப அந்த மாரி இருக்குல நம்ம வந்துட்டு பணம் கட்னாதா நமக்கு நம்ம பண கட்னாதா நமக்கு ஆடைகள் கொடுத்தாங்களா
தனம்
நம்ம பணம் கட்டிதா அவங்கள்ட இருந்து அந்த துணிகள்ல்லா வாங்கி அதுக் அக்கப்பற நம்ம விற்பனை செய்யணு அப்டித்தான தோழி
ஆமா தோழி பண்ண கட்டிதா ஃஸ்ட்ட்டு நா எடுத்தே
ஓ சரிங்க நானுமே வந்து இப்ப வந்து ஆன்லைல வந்து பிளவுஸ் ரெடி பண்ணி விக்கலாம் அப்ப இருக்கே என ந வந்து தயல் ரொம்பவே நல்லா தெரியு ஆஹ் நா வந்து சமூக வலைதளத்து நானுமே வந்துட்டு ஆடைகல்லாம் விக்கிலாம் அப்டின்னு ஒரு ஒரு ஆச இருக்கு ஆனா எனக்கு தையல் ரொம்பவே நல்லா தெரியும் நான் அதனாலதான் அந்த மாரி ஒரு வேல பாக்கலா அப்டின்னுதா உங்ககிட்ட ஒரு அறிவுர கேட்கலானு பாத்த
ஆஹ் தோழி
அ சொல்லுங்
நா பேசுறது நல்லா கேக்குதா தோழி
கேக்குது சொல்லுங்க
நீங்க பேசுறது ரொம்ப கொறைவா கேக்குது தோழி